ஹலோ
தோழி
ஹலோ வணக்கங்க எப்டி இருக்கீங்க
அ நல்லா இருக்கமா நீங்க நல்லா இருக்கீளா
ஆ நாங்க எல்லா சூப்பரா இருக்கங்க
நல்லதுமா ஆ வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா ம் எல்லாரு நல்லா இருக்காங்கம்மா
ம் அப்பற இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்
அன்னைக்கு ஸ்பெஷல் பாத்தா சிக்கன் பிரியாணி தா செஞ்ச வேற ஒன்னு செய்யல
சிக்கன் பிரியாணியே ரொம்ப ஸ்பெஷல் தானுங்க
அ உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடா அது
ஓகே பசங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுங்களா சிக்கன் பிரியாணி ஓகே இன்னைக்கு தேர்ஸ்டே ஃப்ரைடேனா செய்ய மாட்டாங்க
இன்னைக்கு எ பொண்ணு ரொம்ப அடம்புடிச் ஸ்கூலுக்கு கேட்டதுனால மதியம் செஞ்சு கொண்டு போய் குடு ஸ்கூல்ல குடுத்துட்டு வந்தே
செரி செரி செரிங்க
அவ ப்ரண்ட் வேணும்னு கேட்டதுனால ஒரு நாலு அஞ்சு பேர் அவளோட இருக்காங்க அதனால நீ காலேல சாப்ட்டு செஞ்சு குடுக்கறதுக்கு லேட் ட்டா ஆயிட்டதனால எல்லாருக்கு வேணுமா எனக்கு பிரியாணின் சொல்லிட்டு கேட்டா சரின்னா செஞ் ஸ்கூலுக்கு போய் குடுத்துட்டு வந்தே அப்புறம்லே எங்களுக்கு இங்க சிக்கன் கெடைக்காது காலையில காலையில எட்டு மணிக்கு ஆட்டோ வந்துரு அதால காலையில செஞ்சு குடுக்க முடியாது அதுனால இப்ப மதியமா சிக்கன் வாங்கி செஞ்சு ஸ்கூல்ல கொண்டு போய் குடுத்துட்டு வந்தே
ஆ ஸ்கூல் வந்து பக்க
இங்கருந் ஸ்கூல் ம் பக் க இல்ல எனக்கு இங்கெருந்து அஞ்சு கிலோமீட்டர் போனு ஸ்கூலுக்கு அதனால காலையில எட்டு மணிக்குல்லா ஆட்டோ வந்துரு பாப்பாவுக்கு
எட்டு மணிக்கு தந்ததுனால உங்கனால குடுக்க முடியலலைங்களா
இல்ல நா வந்து சிக்கன்ல்லா பிரிட்ஜில வாங்கி வச்சுன்னா செய்ய மாட்டேம்மா எந்த எந்த ஆ நான்வெஜ்ஜுமே பிரிட்ஜில வாங்கி வச்சு செய்யவே மாட்டே நான்வெஜ் மட்டு இல்ல காய்கறிகளுமே முக்கியமா நா வாங்கி வச்சு செய்ய மாட்டே அப்பப்ப
நல்ல விஷயங்க நல்ல விஷயங்க என்ன சொல்ற து ப்ரிட்ஜில வச்சு அதே எடு த்து ஒரு சில பேர்லா என்ன பண்ணுவாங்கன்னா ஒன் வீக்குக்கு பிரிட்ஜில வச்சுக்கு அதுலருந்து எடுத்து சமைப்பாங்க அது வந்து கெட்டதுதா நீங்க சொன்ன மாரி டெய்லி வாங்கி சமைக்கிறது நல்ல விஷ்யொ
ஆமா நா பாத்தீங்கன்னா அதிகமா வந்து மாவுமே அரச்சு பிரிட்ஜ்ல வைக்க மாட்டே மாவும் பாத்தீங்கன்னா நா இன்னைக்கு ஒரு படி போட்டு அரச்சென்னா இன்னைக்கு ஈவினிங் எடுத்துக்குவே ஈவினிங் எடுக்க அப்டின்னா நாளைக்கு காலையிலயு நைட்டு இருக்கும் மறுநாள் கொஞ்சருக்கு அது மாரிதா நா பயன்படுத்துவே மாவு அறச்சி சிலர பாத்தீங்கன்னா அப்டியா இப்ப
ஆமாங்க அ இப்ப ஓகே பேசுறீங்க
இப்ப மாவு அரச்சி ஆ மாவு கூட அரச்சி நா சமா நா வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்க மாட்டே ஏனா ஒடம்புக்கு ரொம்ப கெடுதியான
ம் ஹலோ
ஹலோ பிரேக் ஆகி பிரேக் ஆகி வருதுங்க நீங்க பேசுறீங்க ஆனா கேக்குதுங்க கேக்குதுங்க ரொம்ப இழுத்து போற மாரி இருக்கு ஹலோ
அப்டியா இதே எடத்துல உக்காந்து பேசிட்டு இருந்தே
பேசுங்க பேசுங்க இப்ப கேக்குது பேசுங்க கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க அந்த மாரி வருது
ஆ அங்க உங் உங்களுக்கு டவர் கரெக்டா இருக்கா
ஆ இங்க கரெக்ட்டா தாங்க இருக்கு
ம் நா இவ்ளோ. நேரமா இன்னு பதில் சொல்லலையே
ஓகே ஓகே அ பேசுங்க
ஆ சரிப்பா இப்ப மாவு கூட நா ஃப்ரிட்ஜ் ல அதிகமா வக்க மாட்ட என்னான் கேட்டீங்கனா அது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப கெடு க்கலான விஷயம்ங்குறதுனால அதிகமா வக்க மாட்ட அப்பப்ப அரச்சி செஞ்சுக்குறது தா சில பேர் பாத்தீங்கனா ஒரு வார பத் து நாள் வரைக்குமே மாவு வந்து ஃப்ரிட்ஜ்ல வப்ப அப்டின் சொல்லுவாங்க
ஆமாங்க ஒன் வீக் அது ரொம்ப புளிச்சு போயிருக்கு என்ன சொல்றது அதனுடைய மாவுடய தன்மையே மாறிரு ஒரு நாள் ஒரு நாள் விட்டு விட்டு விட்டு இருக்குறனால அதனுடய தன்மையே மாறிடு
அது உடம்புக்கு ரொம்ப கெடுதலான ஒரு விஷய
ஆமா
ஆமா அதனால பாத்தீங்கனா நா அதிகமாவு மாவு அரைக்க மாட்ட ஒரு படி அதிகபட்ச ஆனா ஒன்றபடிதா நா இன்னைக்கு காலைல மாவு அரச்சிட்ட அப்டினா அன்னைக்கு நைட்டு எடுத்துப்ப அப்டி இன்னைக்கு நைட்டு எடுக்க வேற செய்றோ அப்டினா மாவு மட்டு இல்ல எந்த உணவு து ரொம்ப கெடுதல் கேக்கனுமா
ஹலோ
ஆ பேசுறது கேட்காம்மா தொடர்ந்து பேசணுமா இல்லனா ரிஜெக்ட் ஆகு
ஹலோ
கேக்குதா
ஹலோ கேக்குதுங்க கேக்குதுங்க கொஞ்சோ நேரத்துக்கு ஒருக்க நீங்க பேசுறது என்ன சொல்றது நீங்க பேசுறீங்க ஆனா வந்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கது தெரியமாட்டேங்குது
அப்டியா நா ஒரே இடத்துல தா உக்காந்துருக்க இவ்ள நேர இந்த மாரி யாருமே இந்த கம்ப்ளைண்ட் சொல்லவே இல்ல நீங்க தா சொல்றீங்க உங்களுக்கு டவர் எல்லா சரியா இருக்கா நீங்க இருக்ற இடத் துல
எனக்கு அப்டிதா இருக்கு ஆனா எனக்கு கட ஒருவேள எனக்கு கெடைக்காம இருக்கா அப்டின் சொல்லி தெர்ல எனக்கு சம்டைம்ஸ் வந்து ஒவ்வொரு கால பேசுபோது ஆ என்ன சொல்றது டவரு கெடைக்காது பேசுங்க
சரி அப்டின்னா கொஞ்சோ வெளில வந்து பேசுறீங்ளா எந்த இடத்துல ஃப்ரீயா இருக்கோ அங்க
இல்லயே கொஞ்சோ வெளில சத்தமா இருக்கு அதனாலதா
சரி சரி சரி சரி சரி
ஆ ஓகே ஓகே ட பேசுங்க பேசுங்க
ம் மதிய உணவு நீங்க என்ன சாப்டீங்க
ஓ மதிய உணவு காலைல செஞ்ச உணவுதா மதியானமு சாப்ட்டோ ஏனா இன்னைக்கு காலைல வந்து பலா கொட்டையு அ வந்து உருளக்கிழங்கு மசாலா அது மாரி ஆட் பண்ணி மட்டன் குழம்புக்கு எப்டி செய்வாங்க அந்த மாரி செஞ்சு சாப்ட்டாங்க சாதோ வச்சு சாப்பட்டுக்கிட்டோங்
நல்லது நல்லது
ம்
நீ பேசுற ஒரு ஒரு தட என் கூட என்னய ஒருத்தவங்க பேசுனாங்க அவுங்க சொல்லுவாங்க எப்டின்னா இந்த சிறுதானியங்களை எல்லா நைட்லயே ஊற வச்சீ அத வந்து அரச்சி அத வந்து சாத மாட்டோ ஆச்சி அதுல கொழம்பு போட்டு சாப்டுவோ நாங்க அந்த சாப்பாடு தா சாப்பிடுவோ கேழ்வரகு சாப்பிடுவோ திணை சாப்டுவோ அந்த மாதிரியான சிறுதானியங்கல்லா அரச்சி மாவு மாறி வச்சி களி மாறி கிண்டி வெச் ச்சி அத பொங்கிடுவாங்களா பொங்கிட்டு அத சாப்பிடுவாங்களா கொழம்பு போட்டு சின்ன பசங்களுமே சாப்புடுமா அது மாதிரி ஏ பசங்களுக்கு கொடுத்தா சாப்புடுங்கலா அதுமாரி
அந்த மாதிரில்லா குடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க நல்லா சாப் பாடே சாப்பிட மாட்டேங்கிறாங்க நீங்க வேற தின சாம ராகியே சாப்பிட மாட் அப்டிங்கிறாங்க நாங்க ராகி மாவுளியே வந்து அ அ
ம் நம்பதா அது மாரி குடுக்குறது இல்ல
ராகி ராகை கலி ராகை குழுக்கட்டை எல்லா செய்வாங்க அதவே சாப்பிட மாட்டேங்கிறாங்க விரும்பி அதுல நாட்டு சக்கர ஆட் பண்ணி செய்வோ
ம்
ஸ்டீம் பண்ணி குடுத்தான்னா கொழந்தைங்களுக்கு சாப்புட்டு இனிப்பா இருக்குனு சொல்லி அதவே சாப்பிட மாட்டேங்கிறாங்க தென சாம கேழ்வரகு இந்த மாரி எல்லா கண்டிப்பா சாப்பிடவே மாட்டாங்க
ஆமா அது வந்து அவுங்க சொல்லு போது பாத்தீங்கன்னா எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சி அதனால ஊற வச்சு அரச்சிட்டு அத கூழ் மாரி நல்லா கிண்டிடுவாங்களா அதுலேதா மீன் கொழம்பு சாப்பிடுவாங்களா கறி கொழம்பரதனா அதுலதா சாப்படுவாங்களா சாப்பாடு எங்களுக்கு அதுதானா
அப்ப களி மாறி கிண்டி அதுல வந்து தொட்டுக்கிறதுக்காக கொலம்பு இந்த மாரி வச்சுக்கிறது
தொட்டுகறத்துக்காக இல்ல அதுலேயே ஊத்தி நம்ம சாதத்துக்கு சாப்பிடுவோம்ல அத மாரி சாப்டுவாங்ளா
பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கு சொல்லன்னா நா இப்பதா கேள்விபட்றனே
ம் ஆமா எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சி அது எப்டிமா உங்க பசங்கலா சாப்ட்ருவாங்க சின்ன பிள்ளையில இருந்து நாங்க அதா பழக் கிருக்கோ அப்டின் சொல்றாங்க
அந்த மாரி கொடுக்குறதா ஹெல்தி அவுங்ளுக்கு எல்லைஸ்ஸோரு தா
சின்னதுல இருந்தே அப் பழக்கு படுத்திக்கிட்டாங்க அத வந்து அதனாலதா அவுங்க வந்து அது வந்து வேண்டா அப்டிங்கிற மாரி அவுங்க சொல்லலை இப்ப நாமளே நம்ம கொழந்தைங்களுக்கு சின்னதுல இருந்து நாம என்ன ஃபுட்டு் குடுக்குறோமோ அதுதா அவுங்களுக்கு பழக்கத் துக்கு வரு இப்ப எங்க வீட்லன்ன அதிகமா அரிசி சாதோ தா செய்வோ ம்
ஆமா இப்ப நம்ப வீடுங்கல்லா அரிசி சாதோ தா ஆமா இப்ப நம்ம வீட்ல எல்லா பாத்தீங்கன்னா அரிசி சாதோ தா இட்லி தோச சாப்பிடுவோ மத்தபடி இந்த மாதிரி கொழுக்கட்ட ஒரு டைம் பொங்கல் செய்வோ சில சில நேரங்கள் நா
ஆ ஆமாங்க ஆமாங்க அந்த மாரிதா ஆனா அது வந்து நல்லது ஒடம்புக்கு ஐய்ய ஆ அந்த காலத்திலலா இந்த மாரிதா ஃபுட்டுதாங்க எடுத்துக்கிட்டாங்க இப்பதாங்க அரிசி சாதோ அப்டின் சொல்லி அ வந்துருக்கு அப்பெல்லா சாம தின அ கோதும இந்த மாரி சோளோ அந்த மாரி இதா சாப்ட்டு ராகி களி இந்த மாரி சாப்ட்டுதா அப் பெல்லா வாழ்ந்தாங்க ஆனா நல்லா ஸ்ட்ரெந்தா இருக்காங்க அப்ப இருக்றவங்கலா
ஆமா அந்த இது தா எங்க தாத்தாவோட அக்காவே இப்பதா எறந்து போனாங்க அவுங்களுக்கு நூத்தி பதினாறு வயசு
இன்னுமு
நல்லா நடப்பாங்க கூட்டுவாங்க அவங்க வேலய அவங்களே பாத்துக்குவாங்க
பரவாலங் பரவாலங்க இப்பெல்லா பாத்தீங்கன்னா எல்லாரு வீட்லயு மோஸ்ட்லி வந் இந்தே ம் அய்யயோ
கீழ அதனால தா அவங்க எறந்து போனா இல்லன்னா அவங்க வந்து எறந்துருக்க மாட்டாங்க
ம் இப்பல்லா பாத்தீங்கனா மோஸ்ட்லி எல்லாரு வீட்லயி என்ன வேல செய்யறது வீட்டு வேல பண்றது இந்த மாரி எல்லா ஆள் போட்டுக்குறாங்க செய்ய முடில அப்டின் சொல்லி சொல்லி
ஆமா
ஆனா அப்பெல்லா அந்த மாரி கெடையாதுல்ல
ஆமா அப்ப கெடையாது மாயி எங்க பாட்டியெல்லா பாத்தீங்கனா கொடக்கல்ல தா மாவாட்டுவாங்லா அவ்ளோ பேருக்கு
ஆமாங்க
ஆ கொடகல்ல மாவாட்றது அவ்ளோ பேருக்கு அம்மில வந்து அரைக்கிறது அந்த மாரி இருந்தாங்க
ம் இப்ப எங்க பாட்டியே பாத்துக்கிட்டீங்னா அப்பாவோட அம்மா இன்னு இருக்காங்க நைன்டி ஃபைவ் பக்கோ ஏஜ் ஆச்சு இன்னு நல்லாருக்காங்க அவங்களுடைய ஒர்க் அவுங்ளே பாத்துக்குறாங்க அ யாருடைய ஹெல்ப் எதிர் பாக்கறத இல்ல அவுங்க அவுங்ளே சமஞ்சு சாப்ட்டுக்கறாங்க அவுங்ளே அவுங்ளுடைய துணியலா தொவச்சி அப்றோ அங்க எல்லா வேலயுமே அவுங்ளே பண்ணிக்கிறாங்க யாரோட எதிர்பார்ப்பு இல்லாம அவுங்ளே இருக்காங்க எனக்கே கூட இருக்கு ம் அவுங்க பிள்ளைங்க பசங்க எல்லா வந்து பக்கத்துலயே இல்லேங்க
ம்
ஒரு ஃபோன் கெடையாது ஒரு டிவி கெடையாது ஆனா ஹெல் த்தியா இருக்காங்க எந்த இஷ்யுஸ்மே கெடையாது நல்லா இருக்காங்க
இல்லங்க கண்ணு வரைக்குமே நல்லா தெரியு அவுங்ளுக்கு பல்லெல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு எங்க தாத்தாக்கெல்லாமே எல்லா பல்லுமே இருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு நல்லா கடிச்சி எல்லாமே சாப்டுவாங்க இப்ப இருக்கறவங்கலா பாத்தீங்கனா எல்லா பல்லுமே பிடுங்கிட்டு வந்தர்றாங்க
நீங்க இப்ப இருக்க கொழந்தைங்களுக்கு சொத்த பல்லு நாலு வயசு மூணு வயசுக்கே சொத்த பல்லு வந்துருதுங்க நீங்க வேற எங்க பசங்களுகானா மூணு வயசுலயே சொத்த பல்லு வந்துருச்சு
இல்ல இது வணக்கம்
ஓகே ஓகே